ஹலோ என்ன பண்றீக ரொம்ப நாளா காலே பண்ண மாட்டறீக
ஆமாங்க ரொம்ப பிஸி நீங்க எப்டிருக்கீங்க
நா நல்லா இருக்கேங்க
குழந்தைகள்ல நல்லா இருக்காங்களா ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா
ம் குழந்தை எல்லாம் நல்லா இருக்காங்க ஸ்கூல் போயிட்டாங்க
வீட்டு வேலை எல்லாம் முடிஞ்சதுங்களா
ஆஹ் வீட்டு வேல்லாம் முடிஞ்சுங்க கொஞ்சம் வீடு சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம் இ கொஞ்சம் நல்ல தீபாவளி வருதில்லங்க அதுக்காக வீடு எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க என்ன பண்றீங்க வீட்டு எல்லாம் சுத்தம் பண்றீங்களா
ஆமாங்க வீடெல்லாம் நான் ஒயிட் வாஷ் எல்லாம் பண்ண மாட்டேன் தீபாவளிக்கு பொங்கலுக்கு தான் ஒயிட் வாஷ் பண்ணுவேன் ஆனா வீடெல்லாம் ஃபுல்லா எல்லாம் குப்பையெல்லாம் அடிச்சு கூட்டிங்க உ பெயிண்ட் எல்லாம் தொடடைச்சு வுட்டுட்டு வீடெல்லாம் கிளீன் பண்றதாங்க பாத்திரமெல்லாம் கழுவ மாட்டேங்க சும்மா பொங்கலுக்கு தாங்க ஃபுல் கிளீனிங் இதுக்கு சும்மாதாங்க எப்ப போல நான் நார்மலாாதான் பண்ணுவேன்
உஹம் செரிங்க செரி நாங்களும் சும்மா நார்மலா தான் பண்ணுவோம் வீட்டுல இருக்கிற குப்பையல்லாம் அடிச்சு கூட்டிட்டு நார்மல தான் பண்ணுவோம் பொங்கலுக்கு சூப்பரா பண்ணுவங்க உங்க வீட் சைடு்ல எப்படி பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுவீங்க
நீங்க சொன்ன மாதிரி பொங்கல் வந்தாலே வேலை ஜாஸ்தி ஆயிருன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு சின்ன ஒரு சின்ன இடிஞ்ச வீடும் கூட அ கூட பூசுவாங்க கீளீன் பண்ணுவாங்க எல்லா இடமும் சுத்தமா இருக்கும் பொங்கல் பண்டிகைக்கு மட்டும் தாங்க அந்த பொங்கல் பண்டியில்லைனு வச்சுங்க மேக்ஸிமம் நெறைய வீடே சுத்த பண்ண மாட்டாங்க நம்ம ஒரு ச
ஆஹ் ஆமாங்க ஆமாங்க பா வருசத்துக்கு ஒரு டைம் பொங்கல் அதுவும் பொங்கல் டைம்ல மட்டும்தான் கண்டிப்பா நம்ம வீட்டுல இருக்கிறவங்கல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க எத்தன வேலை இருக்குன்னு நினைச்சு பார்த்தாலே தல சுத்துதுங்க
ஆமாங்க வீடு புல்லா காம்பவுண்ட் சுவர் எல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணனும் தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் வெளிய எடுத்துட்டு அஹ் இந்த புல்லு செடி இதெல்லாம் வீடு சுத்திலும் வீடு வெறும் கொஞ்சம் கொஞ்சம் வெறும் இடத்துல இருக்கற புல்லு செடி எல்லாம் எல்லாம் இது பண்ணிட்டு த தளாமெல்லாம் புல்ல சாணி போட்டு வலிச்சு வீட்டுக்குள்ள ஃபுல்லா ஒற்றை அடிச்சி பித்தல பாத்திரங்கலாம் இருக்குமுங்கள அதெல்லாம் ஃபுல்லா எல்லா க்ளீன் பண்ணி அப்போ புது ட்ரெஸ் எடுப்போம் அந்த மாரி நெறைய பொங்கல்னாலே உங்களுக்கு பொங்கல் ஒரு மாசத்துக்கு முன்னாடிந்து நெறைய வேலைய ஆரம்பிச்சிருவாங்க என்னங்க
ஆமாங்க ஆமாங்க இந்த பொங்கல் பண்டிகை உங்களுக்கு எதனால கொண்டாடப்படுதுன்னு தெரியுதுங்களா
பொங்கல் வந்துங்க எப்பவுமே வந்து விவசாயிகளுக்காக தாங்க பொங்கல் வந்து நம் நன்றி தெரிவிக்கிறது தானுங்க இப்போ நம்ம சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கிறது விலங்குகளுக்கு அதாவது கால்நடை நம்ம விவசாயத்துக்கு உதவி செய்யற விலங்குகளுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக கொண்டாடப்படுறதனுங்க பொங்கல்னாலே வந்து நெ நெல் பயிர் வந்து உ வெளை வச்சு அந்த நெல் எடுத்து புது நெல் எடுத்து பச்சை நெல் எடுத்து குத்தி பொங்கல் வச்சு சூரியனுக்கு படைச்சு எங்களுக்கு இந்த அளவுக்கு நாங்க வந்து விவசாயத்துல அஹ் வெளையவச்ச பொருட்களுக்காக சூரியனாலதான் நம்மளுக்கு எல்லாமே நடக்குது அதனால தெய்வத்துக்கு வந்து நன்றி தெரிவிக்கிற நாளு பர்ஸ்ட் நாளு ரெண்டாவது வந்து நாம இந்த நெல்லு மத்த விவசாயம் பண்றக் உதவியாக்குற கால்நடை விலங்குகளுக்கு நன்றி தெரிவிக்கிறது ரெண்டாவது நாள் கொண்டாடுவோம் மூணாவது நாள் வந்து நம்ம சொந்த பந்தங்களளை எல்லாம் பார்த்து எல்லா சந்தோஷமா ஒன்னா கொண்டாடி பலகாரங்கள் எல்லாம் சாப்பிட்டு அந்த நாள் போக்குவோம் அந்த மாதிரி கொண்டாடுறதாங்க எல்ல அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் எல்லாம் வந்து நம்ம வீடு சுத்தம் பண்ணணும் அப்புறம் கடவுளுக்கும் நன்றி சொல்லணும் சொந்த பந்தத்தோட சில ஒற்றுமையா வாழணும்ங்க ஒரு நல்லெண்ணத்துக்காக தான் பொங்கல் கொண்டா கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க நானு
ஆமாங்க ஆமாங்க நீங்க சொன்னது கரெக்ட் தாங்க பர்ஸ்ட் நாள் என்னன்னா போகி பண்டிகை சொல்லுவாங்க இந்த பழைய பொருள் எல்லாம் இருக்குங்க வீட்டுல இருக்கிறந்த பழைய பொருள் எல்லாம்ஹ் எல்லாத்தையும் எடுத்து போட்டு அதெல்லாம் தீ வச்சு எல்லாத்தையும் எரிச்சுட்டு அப்புறம் அ அ அடுத்த நாள்ள இருந்துஅந்த புதுசா யூஸ் பண்ணுவாங்க அதாவது அடுத்ததுல இருந்து புது புது வாழ்க்கை அப்படிங்கற மாதிரி ஆரம்பிச்சு இது பண்ணுவாங்க இல்லலைங்களா நீங்க அப்படி பண்ணிருக்கீங்களா உங்க வீட்டுல
ஆஹ் போகி பண்ணியிருக்குங்க போகி பண்டிகைனால உங்களுக்கு வந்து பழையன கழிவதும் புதியன புகுவதும் சொல்லுவாங்க அது மாரி பழைய பொருட்கள் அந்த காலத்துலயே டயர் எல்லாம் வச்சு எரிப்பாங்க இப்பெல்லாம் டயர் எல்லாம் எங்க இருக்குங்க சைக்கிள் டயரு அந்த மாதிரி எல்லாம் வச்சு எரிச்சுட்டு பசங்கல்லாம் தூக்கிட்டு ஓடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் இப்போ அது மாதிரி செஞ்சா ஃபுல்லா இதுதான் வருங்க டஸ்ட்ட் தாங்க ஃபுல்லா வரும் அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாதுங்க நாங்க அதெல்லாம் பண்ண மாட்டோங்க பழைய பொருள் ஏதாவது கொஞ்சம் அதாவது பழைய டிரெஸ்ஸு இந்த மாரி பொருட்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா பழைய கடைக்கு எடுத்து போட்டு அந்த மாதிரி பழைய பொருள் எல்லாம் எடத்த கிளீன் பண்ணிட்டுங்க அதுக்கு முந்த நாள எல்லாம் பூசி வ பூசிரும் முலங்க அப்பறம் நெறைய கோலம் போடும் அன்னைக்கு மாவு மாட்டு சாணத்தால வாசல எல்லாம் வலிச்சுங்க கலர் கலரா கோலம் போ ங்க நே ரைய்யா நீங்க போடுவீங்களா
உம் போடுங்க அது மட்டும் இல்லலைங்க எங்க ஊர்ல எல்லாம் பொங்கல் வந்துருச்சுன்னா ஒரு ஒரு விழா மாதிரி இது பண்ணி அதுல வந்து பொங்கல் அங்க நெறைய வெளாட்டு வைப்பாங்க அப்புறம் போல நாங்க வீட்டுக்கு முன்னாடிய எல்லாம் கோலம் போட்டு நாலாம் செகண்ட் பிரைஸ் வாங்குவோங்க
கோல போட்டிதானே சொல்றீங்க
ஆமாங்க கோலப்போட்டி இதெல்லாம் கா நாங்க சேர்ந்துக்குவோங்களா நாங்களும் சேர்ந்துட்டு எல்லாம் ஜாலியா நைட்டு் விடிய விடிய கோலம் எல்லாம் போட்டுட்டு அப்புறம் நாளை அடுத்த நாள் காலையில பங்க்ஷன் வைக்கறவங்க வருவாங்களா பாத்துட்டு எங்களுக்கு மார்க் தருவாங்க மார்க் தந்து யாரு பர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க அவ்ளக்கா கோலம் போட தெரியாது இருந்தும் போடுவங்க ஓரளவுக்கு நல்லா
ஆமாங்க அப்புறமா அடுத்த நாள் தைப்பொங்கல் வந்து நாங்க எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம்னா இப்ப எங்க வீட்ல நெல்வயல் இல்லங்க அரிசி வந்து பச்சரிசி கடையையில் தான் வாங்குவோங்க பச்சரிசி வாங்கிட்டு மண்பானை இருக்கு மண்பான பொங்கல் வைப்பங்க பித்த பாத்திரத்த வைக்க கெலாம் ஹ பொங்கப்பானைன்னு சொல்லி இருக்கு ஆனா நான் வந்து ஒரு நாள் மட்டும் பொங்கல் அன்னைக்கு மட்டும் புதுப்பானை வாங்கிங்க இந்த பச்சரிசி வாங்கி ஆஹ் அந்த பச்சரிசய அடுப்புலதான் செய்வங்க செங்கல் வச்சு அடுப்பு வாசல்ல விறகலாம் வச்சு கேஸ்ல வைக்க மாட்டேன் விறகலாம் வச்சு இந்த மண் சட்டியில தாங்க வைப்பேன் அதை பச்சரிசி கரைஞ்சு அந்த தண்ணி களையிற தண்ணிய ஊத்தி அது பொங்கி வரும்போது அரிசி போட் ட்டு சக்கர பொங்கல் தான் செய்வங்க செஞ்சுட்டுங்க கரும்பு வாங்கிட்டு ருவோம் கரும்பு வாங்கிட்டு வந்து பொங்கல் சட்டியை வச்சு அத சுத்தி மஞ்ச கொத்து கட்டி ரெண்டு பக்கமும் கரும்பு வச்சுங்க திண்ணூறு பொட்டல்லாம் வச்சு அப்புறம் எங்க தோட்டத்து விளையறது எங்களுக்கு நெல் வயில் இ இங்க நெல் இருந்தா நம அதுல செய்யலாம் தேங்காய் அரசாணிக்காய் அப்புறம் என்னென்ன வச்சிருக்குமோ தக்காளி கத்திரிக்காய் அந்த மாதிரி எல்லா எலுமிச்சம்பழம் இதெல்லாம் இருக்குல்லுங்க இங்க தோட்டத்துல விளைஞ்சதெல்லாம் வச்சு ஒரு வாழையிலை போட்டு விங்க அதுல வச்சுங்க அப்புறம் பழங்கள் லாம் வ கடையில வாங்கிட்டு வந்து அதெல்லாம் வச்சு பொங்கல் வந்து சூரியன் உதய மாகுறதுக்கு முன்னாடியே பொங்கல் வச்சிருவேங்க வச்சுட்டு உங்களுக்கு சூரியனுக்கு இந்த இதெல்லாம் எங்களுக்கு கிடைச்சதுக்காக நன்றி தெரிவிக்கிறதுக்காக சூரியனை கும்பிடுவோம் நீங்க எப்படி செய்வீங்க
நாங்களும் அப்படித்தாங்க செய்வோம் அதை விட எங்க வீட்டுல எங்க பாட்டி வீட்டுல மாடு இருக்குங்களா அந்த மாட்ட வந்து அன்னைக்கு குளிப்பாட்டி அதெல்லாம் அலங்காரம் பண்ணி அப்புறம் அந்த விவசாயம் எல்லாம் இருக்காங்க இலைங்க அவங்க கிட்ட அந்த மா மாடுதானே நம்மளுக்கு விவசாயத்து தவுது அதனால அ வந்து கடவுளா நெனைச்சு அந்த அன்னைக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு அந்த மாடெல்லாம் அழகா கழுவி அதெல்லாம் அலங்காரம் பண்ணி அப்புறம் அதுக்கு மா பொங்கல் படைப்போங்க அப்புறம் இந்த காணு பொங்கல் அடுத்த நாள் காணு பொங்கல் வ பா்த்தீங்களா அதுக்கெல்லாம் வந்து இந்த நம்ம வீட்டுல இருக்கிற சொந்த பந்தம் நம்ம நண்பர்கள் எல்லாம் கூப்பிட்டு வீட்டுல நல்லா சமையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு ஜாலியா இருப்போங்க நீங்க எல்லாம் அப்படி இருப்பீங்களா
ஆமாங்க நாங்க வந்து நீங்க சொன்னது காணு பொங்கல் கரெக்ட் தான் அது எப்படின்னா நாங்க பொங்கலுக்கு முந்த நாள் இந்த மார்கழி மாசம் மட்டும்ங்க இந்த மாட்டு சாணி இருக்கலுங்க அதுல வந்து அத வந்து பிள்ளையாரா நினைச்சு உருண்ட புடிச்சு டெய்லியும் ஏ ஓ ஃபர்ஸ்டு நாள் வந்து ஒரு பிள்ளையாருங்க அப்புறம் மூணு அஞ்சு டெய்லி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டுங்க சாமிக்கு போய் தண்ணி ஊத்திட்டு வந்துட்டு விநாயகருக்கு ஊத்திட்டு வந்துட்டு டெய்லி வச்சு அதில் டெய்லி ஒரு பூவுங்க ஒரு நாளைக்கு அரசாணிக்கா பூ அப்புறம் அவரைப்பூ செம்பருத்தி பூ அருகம்புல் வப்போம் முக்கியமாக அருகம்புல் வச்சு மத்த பூவெல்லாம் வச்சு அதுக்கு ஒரு கடவுளாகாவ நினச்சி விநாயகராக நினச்சி அதுக்கு பூஜையெல்லாம் பண்ணுவோங்க அந்த மாரி மாசம் முழுவதும் வப்போம் மாசம் முழுவதும் வச்சுட்டு இந்தந்த காணும் பொங்கன்னு சொன்னீங்க ல்ல அன்னைக்கி வந்து அது கூடைன்னு சொல்லுவாங்க ஒ
அப்படிங்களா சேரி சேரிங்க. சேரிங்க இப்ப பொங்கல்னாலே வந்து இப்புறோ வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடுவோ
ப்ப அதுக்கு அதுக்கு ஒரு பொங்கல் வச்சுங்க சாமி கும்புட்டுட்டு அந்த பொங் அதுல கொழந்தைக தலைல வச்சு எல்லா கொழந்தைகளு ஆ எங்க ஊர்ல வந்து ரொம்ப விசேஷமா இருக்குங்க வா இது வாத்தியக்காரங்கல்லா வருவாங்கல்லங்க அவங்கள எல்லா கூப்புட்டு வந்துங்க பெரியவங்க எல்லா சேந்து எல்லாத்து வீட்ல இருக்குற கொழந்தைக பெரியவங்களு கூட தலையில வச்சுக்குவாங்க வச்சுட்டு வீட்ல இருக்கற ஸ்நாக்ஸ் எல்லா எடுத்துட்டுங்க ஒரு கோயிலு ஆறு இருக்கிற கோயிலா போவாங்க எங்க ஊர்ல ஒரு ஆறு இருக்குங்க அங்க பக்கத்துல கோயில் இருக்கு எல்லாரு யார் யார் வீட்ல எது இருக்கோ எல்லா எடுத்துட்டு ஒரே விசேஷமா இருக்கு ஒரே சந்தோஷமா இருக்குங்க எல்லா சொந்தக்காரங்கல்லா வந்துருப்பாங்க நம்மளோட ஃபிர தோழிகள் அவங்க எல்லா வந்திருப்பாங்க எல்லாரு தலையில வச்சு சந்தோஷமா பேசிட்டு போய்ங்க எல்லாரு போயி அந்த இதைய எல்லா எடுத்து ஆத்துல விடுவாங்க. ஆத்துல விட்டுட்டுங்க அங்க இருக்கிற கோயில்ல சாமி கும்புட்டு கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லா எல்லாத்துக்கு பொங்கலு ஸ்நாக்ஸு எல்லாத்துக்கு குடுத்துட்டு சாப்புட்டு அங்கயே சாயங்காலோ வரைக்கு வெளையாடுவோங்க. அந்த மாரி நாங்க எங்க ஊர்ல செய்வங்க நீங்க?
எங்க ஊர்லயு அப்படிதாங்க செய்வாங்க. நீங்க சொல்றதெல்லா அப்படியே எங்க ஊர்லயு நடக்குங்க. சே இப்ப பொங்கல்னாலே வந்து நம்ம வீட்ல முன்னாடி கோலம் போடுவோ அப்புற சக்கர பொங்கல் வச்சு சாப்புடுவோ அப்புற பொங்கல்ங்கறம் போது இந்த ஒழவு ஒட்டுவாங்க பெரியவங்க எல்லா அதுக்கப்புறோ பொங்கலோ பொங்கல் அப்படில்லா சொல்லுவோ. அப்புறோ வந்து புது ட்ரெஸ்ஸு இதெல்லா வாங்கி அப்பதா புதுஸ் புதுசா ட்ரெஸ் எல்லா எடுத்து போடுவோ. அப்ப நம்ம சொந்த பந்தம் கூட உக்காந்து சாப்பிடுவோ. பொங்கல்னாலே இதா ஆனா இதுல ஒரு முக்கியமான ஒண்ணு இருக்குங்க அது உங்களுக்கு ஞாபக இருக்குங்களா பொங்கல்னாலே அப்டின்னு சொல்லுவாங்க ஞாவகோ இருக்குங்களா?
எனக்கு ஞாபகோ இல்லைங்களே நீங்க சொல்லுங்க.
என்னங்க மறந்துட்டீங்க? பொங்கல்னாலே ஜல்லிக்கட்டுதா ஸ்பெஷல் இதய மறந்துட்டீங்களா?
ஆமா ஆமாங்க நீங்க சொன்னது கரெக்ட்டுதா. நம்ம ஊர் சைடு ஜல்லிக்கட்டு இல்லையல்ல எனக்கு ஞாவம் இருக்கு இருந்தாலு வந்து நம்மளோட நம்ம ஊர்ல ஜல்லிக்கட்டு நடக்காதனால எனக்கு டக்குன்னு ஞாவகம் வல்ல ஆனா அது ரொம்ப சூப்பருதானுங்க.
ஆமாங்க ஆமாங்க ஆனா ஜல்லிக்கட்டு நா பாத்தது இல்லிங்க. ஒரு நாள் கூட அங்க கூட்டமா இருக்குனு எங்க வீட்டுலலா கூட்டிட்டு போமாட்டாங்க.
ஓ உங்க ஊர் சைடு இருக்குங்களா?
ஆமாங்க அங்க சூப்பரா இருக்குங்க பாக்குறக்கு. எங்க வீட்ல எல்லா கூப்ட்டு போமாட்டாங்க ஆனா பாக்கறக்கு.
ஓ சேரி சேரிங்க நா உன்னா போனது இல்லைங்க. நா டி வி ல பாத்திருக்கே எனக்கு அங்கலா வந்து ஒரு அ எல்லாரு மே ஒரு காள மாடு வளத்துவாங்களாமாங்க ஜல்லிக்கட்டுக்காக சொல்லிருக்காங்க.
ம்
நீங்க நீங்க உங்க வீட்ல வளத்திருக்காங்களா?
எங்க வீட்லல்லா வளக்க மாட்டாங்க. இங்க ஆ பக்கத்துல ஒரு ஒரு அஞ்சு ஆறு வீடு தள்ளி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வேணாலு ஜல்லி கட்டுத்து விடுற மாடுல்லா வளப்பாங்க. அதெல்லா பாக்குறக்கு பயமா இருக்குங்க பக்கத்துல எல்லா போமுடியாதுங்க.
ஓ செரி செரிங்க. செரிங்க நம்ம ஜல்லிக்கட்ட பத்தி இன்னொரு நாள் பேசிக்கலா. எனக்கு கொஞ்சோ வெளில வேல இருக்கு செரி வெச்சுருட்டுங்களா?
ஆ சேரிங்க பாருங்க நா வைக்கறே.
ஆ செரிங்க.